ஹலோ என்ன இந்த காய் அ
கு ட்ரை பண்ணி பாத்தேன்டி அஞ்சு முடிஞ்சிருச்சுல
ஆ ஆ
திருப்பி ஒன்னு ட்ரை பண்ண மொத அது அட்டன் ஆகாம ஜீரோனு காமிக்குது இப்ப செகண்ட் டைம் திருப்பி போட்டே இப்போ உனக்கு அட்டன் ஆகுது
ஆ அப்ப அந்த கால் வேஸ்ட்டா போயிருக் உனக் அப்ப
அது வேஸ்ட்டு தா போல அப்
ஆமா எனக்கு ரிங் வந்ச்சு
நீதா அப்ப எடுக்கல
ஏ அப்ப ரிங் வரல வ இல்ல இப்பதா ரிங் வருது
ஆ அதா அப்ப ஒண்ணுமே சைலண்டா இருன்ச்சு ஏனா நீ அட்டன் பண்ணாதானே எனக் தெரியு நீ எடுக்கறதே டவுட்ல அப்ப ஒருவேள போகாது போல அப்படின் நெனச்சு திருப்பி செக் பண்றதுக்காக இன்னொரு தடவ கூப்டே
ம் சமீட் குடுத்தியா
சமீட் குடுத்தேண்டி அது அஞ்சுக்கு வந்து அஞ்ச காமிச்சிட்டு மொத அஞ்சு காம்ச்சுல அது வந்து இப்ப பத்தா மாறிருச்சு
ஆமா அப்படித்தா ஆகு
ஆ பத்தா மாரிட்டு அஞ்சுக்கப்றோ அப்டியே அது பாதில சரி பார்க்கிறது உங்க கால்லை அப்டின்னு மெசேஜ்
ஆமா ஆமா அந்த மாரிதா ஆகு இப்ப பத்து பத்து முடிஞ்சோனே பதினஞ்சாகு
ஆ
அப்புறோ பதினஞ்சு இருவது இருவத் தஞ்சு முப்பது ஆமா அவ்ளோதா
உம் இப்ப நீ முப்பது முடிச்சுட்டு வெயிட்டிங்ல இருக்க
ஆமா ஆமா முப்பது முடிச்சுட்டு வெயிட்டிங் எங்க முப்பது முடிச்சே எனக்கு இந்த மாதிரி யாரும் ஒருத்தரும் சொல்லாம வெட்டியா பாதி கால் வெட்டியா போச்சு ஜிரோ ஜிரோ ஜிரோ ஜிரோன்னு போச்சு வெட்டியா போச்சு நம்ம லேட்டாவே இல்ல இல்ல வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லு பேசிட்டு ரிஜெக்ட் ஆனாலும் பரவால தெரியல பிள அதபத் தெரிலையே போய் பாத்தா தான் தெரியும் அவுங்க ஒரு பில்லு மாதிரி ஒண்ணு அனுப்ச்சிருக்காங்க கால் எத்தன கால் பேசிருக்கோம் அதுல எத்தன கால் கரெக்ட்டா இருக்கு அவுங்க எத்தன கால் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அக்சப்ட் எத்தன எல்லாமே வந்து அதுக்குரிய அமௌண்ட் எவ்ளோன்னு எல்லாத்தையுமே
ஓ இப்ப இதுல எனக்கு செகண்ட் காமிக்குது எழுநூத்தி இருவது த்தி ஒண்ணு அறுநூத்தி தொண்ணூறு
ஆமா ஆமா பரவாயில அந்த மாரி வரும் வரும் வரும் வரும் அந்த மாரி வரும் நீ அதுக்கப்புறோ அந்த இது போனேல்ல ஆஹ் ஆஹ் அந்த மெனு போனேல்ல அஹ் மெனு போயிட்டு அந்த மெனுல வந்து ஆஹ் அது என்னவோ ஒரு பேருடி என்ன பேருனு எனக்கு தெரியல அந்த செட்டிங்ஸ் அதுக்கு மேலன்னு நெனைக்கிற அது இது என்னானு தெரில அத நீ அமுக்கன அப்படின் சொன்னன்னா ஒரு காலம் வரு அந்த காலத்துல வந்து மேல் ஒரு இது கிரீனாவே இருக்கும் அத நீ அமுக்குன அப்படின்னா நம்ம பேசினது அந்த இது எல்லாமே வந்துரும் உனக்கு அக்சப்டன்ஸ் எவ்வளவு ரிஜக்ட் எவ்வளவு அப்படின்றது எல்லாமே ஆஹ் அந்த மாதிரி வரும் என்னன்னு ரீசனும் வந்துரும் ரீசனும் வந்துரும் என்னன்னு மெனுல ஆஹ் ஆஹ் ஆமா உங்க கால் சரியா கேக்கல ஆஹ் அவுங்க பேசுனது சரியா எனக்கு இது பண்ணல
உம்
அப்புறம் வந்து நெட் ஒர்க் ப்ராப்ளம் இல்லாட்டி நீங்க ஏதோ தவறான வார்த்தைய யூஸ் பண்ணிடீங்க அப்டின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாம் வருமா
உஹம் உனக்கு வந்தருக்கா
எனக்கு வந்து ரீசன் வந்து அதான் உங்க கால் வந்து சரியா வந்து கேக்கல அவுங்க பேசினது வந்து அஹ் பேசினது வந்து சரியா புரியல அப்படின்னு அதான் டிஸ்டபன்ஸ் தான் அந்த அந்த பிள்ளையோட பேசும் போதெல்லாம் அது என்னது அஹ் டைல்ஸ் ஒட்டுறாங்க அந்த டைல்ஸ் ஒட்டுறதோட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா
அதுதா உம்
டைல்ஸ் ஒட்டுறாங்க கிரு கிரு கிருன்னு அதெல்லாம் வேஸ்ட்டா தான் போகும் நா சொல்லிக்கிட்டே தா இருந்தே அதெல்லா வேஸ் ட்டாயிருப்ள அப்படின்ட்டு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்ன
ஆஹ்
நம்ம என்ன பண்ண முடியும் ஆமா வில்லன் வராரு உள்ள என்ட்ரா ஆகு தான் வில்லன் என்ட்ராகுறாரு நாய கூட்டு போறாரா இல்லையான்னு பாக்குறேன் நாய கூட்டிட்டு போனா ஓகே நாய கூட்டு போகாட்டி வந்து ஜன்னல் உன்னய அடிச்சே விடுவேன் பாப்பாறே என்ன ஏதுன்னு நா அங்கிட்டு போய் பேசினன்
இல்லடி அட்டன் பண்ணாம கூட பேசாம கூட வை பத்து நிமிஷம் முடிச்சது அப்புறம் கூட கட்
கட் பண்ணவா அட்டன் பண்ணாம எப்ட்றீ இருக்க என்ன பாத்துக்கிட்டே தான் போற என்னைய பாத்துக்கிட்டே தான் போறாரு
ஒரு கண்ணடிச்சுடுறீ பாத்தா
நான் இருட்டுக்குள்ள தாம் பிள்ள உக்காந்து இருக்கேன்
இருட்டுக்குள்ளேண்டி உக்காந்துருக்கே லைட்ட போட்டு உக்காருடி
வெளியில இருந்து பாத்தா அப்டியே தெரியும் அதனால ஃபேனை மட்டும் போட்டு ரூமுக்குள்ள உக்காரு ரூமுக்குள்ள உக்காந்த் வந்திருக்கேன் இல்லப்பிள்ள ரோட்ல போறது லைட்ட போட்டா தெரியும்ன்றேன் நானு அதனால இருட்டுக்குள்ள லைட்ட போ லைட்டு போடாம பேனை மட்டும் போட்டு நான் பேசிட்டு இருக்கே அவரு ஜன்னல் வழி அப்டியே பாத்துட்டு வராரு அந்த குருட்டு கண்லேயு என்ன பாத்துட்டு வருதுபாரு
தெரியாதுடி விடுரி நமக்கு தெரியாதா
அப்டியே பாத்துட்டு வரே அப்டி அஹ் நாயேப் கூட்டு போறாரு பேஷ்ல பேஷ்ல இந்த காலு அட்டனு பண்ணலா நாய கூட்டு போது இழுக்குதுடி ரொம்ப இழுக்குதுடி கண்ட்ரோல் பண்ண முடியல நாய் உம் கண்ட்ரோல் இல்ல ஆரிதா ஆஹ் ரொம்ப இழுக்குது விக்கு விக்கு விக்குன்னு இழுக்குது கூட்டிட்டு போக முடிய மாட்டேங் அது ஒரு நாள் அவர்கள் தள்ளி உட்ற சொல்லு கீழே உம் நேத்து புளிக்கறி வச்சே நான்தே இப்ப குளிக்க வைக்கிறேன் இப்ப கண் ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்து குளிக்க வைக்கிறதுல்லா குளிக்க வச்சிரு ஆமா குளிக்க வைக்கிறதுதா குளிக்க வச்சிரலா வெளில கூட்டு போறதான் புடிச்சு இழுக்குது பாத்துக்க நம்மள போட்டு அஹ் அவுத்தெல்லா உடுறது இல்ல கூட்டிட்டு போய்ட்டு கூட்டிட்டு வந்துறது பது அது அப்படித்தான் போன தடவை அவரால போவ முடியலன்னு சொல்லிட்டு அவுத்து விட்டாங்க மூணு நாள் கரெக்டா ஒரு ஒரு நாள் போனோனே வானு கூப்டோனே வந்துருது அது பாட்லா
ஓவர்
இந்த பக்கத்துல போ பக்கத்துல போகுது வருது வான் கூப்டோனே வந்துடுறாங்க வந்துட்டு அது பாட்லா கல்தட் காமிக்குதடி கட் றதுக்கு அழகா கழுத்த காம்பிக்கிது வந்து ஏன்ட்டு கழுத்துல நம்ம கட்டி உட்டோனே பேசாம போய் படுத்துக்குறது அடுத்த மூணா நாள் என்ன படிச்ச எஸ்கே பைபிட் தேங்கியூ போயிட்டு ஆளக்கானோ ஏன்னா நாங்க தேடவே இல்ல அத அன்னைக்கு ஐயா ரொம்ப நல்லா வந்துட்டு படுத்துட்டாரு அந்த கோவத்ல நாங்களு அத டிவியில குக்குவித்து கோமாளி பார்த்துகிட்டே இருந்துட்டு தேடி தேடி பார்த்துட்டு கானோ ஸ்ட்ரீட் லைட் வேற இல்ல சரி வாடி நம்ம போய் படுக்கலான் போய் படுக்கலான் வந்தா படுக்கலான் ஜன்னல் வழியா பாக்குறோ கேட்டு கிட் ட வந்து நின்னுட்டு ஓ ஓன்கிட்ருக்கு அப்புற மறுபடியு லைட்டலா போட்டு கேட்டத் தொறந்து கொண்டு வந்தயா உள்ள விட்டோம்ன வோகமா போய் காலர் கிட்ட போய் நின்னுட்டு கழுத்த நீட்டுது கால்லே கட்ட சொல்லி அஹ்ன் என்னை கட்டி போடுங்க அஹ்ன் அஹ்ன் கட்டி போடுங்க என்னைய அப்படின்ட்டு நேத்தேக்கு என்ன ப் பண்ணிச்சு தெரியுமா நேத்தேக்கு இந்த பிள்ளை வரட்டுன்னு சொல்லிட்டு நான் வெளியவே கட்டி வெளிய்ல கட்டி போட்ருந்தேன் சரி இவ வந்துட் டா சரி அக்கா வந்துட்டால வா போலான்னு கூப்டுறே வா போலாம் அவுத்துட்டு கூப்லாண்றேன் செயின் அவுக்க விட மாட்டேங்குது கைய கால வச்சு கையை தட்டி உடுது அதான் உறக்லைட் போட்டு அறிவு வந்துருச்சு அது நீதான்
இந்த இப்பைலாம் இங்க அஸ்வின் அந்த லக்கியோட ஒரே ஓட்டோ தான் மழை பெய்ஞ்சு முடிச்சோனையே ஓடுறியா முன் வாசல்ல ஓடி பின்வாசல் தேடுது வந்து எங்கிட்ட வந்து சாமி ரூம்ல போய் ஒழிஞ்கிட்டியாமே உன்ட பேசிட்டு இருந்தேன்ல ஒரு ஏழு ஏழுறை ஏழைகால் போல அது வந்து என்னை தேடுது இவன க ரூம் ரூமா போ தேடுது ரூம் ரூமா காமிச்சிடுவே கூப்பிடுற அங்க இருந்து கூப்பிட்ட உடனே செக் பண்ணுது இங்யே கூப்பற மாரி என்னயே பாக் குது உள்ள போனா அடி பிச்சு பிடுவன்ள நின்னு பாத்துக்குது அப்புற திருப்பி இவனா வந்து எட் எட்டி பாத்தோனே மங்கு மங்குனு குதிக்
அதான்டி நானு சும்மா சும்மா நானு போய் போய் அந்த செய்னா இழுக்கிற செய்ன கழுட்டுறதுக்கு கையில் கால வச்சு தட் தட்டி தட்டி விடுதே
அப்படித்தா ம் சிரிப்பாதா இருக்குது நம்மளுக்கு இதுக பண்றத பாத்தா காலயில கூட வந்து பெட்டுல வந்து எழுப்புதுடி பெட்டு மேல ஏறாது அந்த பெட்டுக்கு சைட்ல அந்த ஹெட் இருக்கு அந்த பக்க கைய வச்சு அவன கூப்பிடு கைய வச்சு பெரியவன்ட போகாது வெளு
அ
அவன பாத்தாலே பயப்படு இந்த சின்னவனை அவ கொஞ்ச லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கனா கைய வச்சு அவன எழுப்பி எழுப்பி கூப்புடுடி அது அது எழுப்பியே நெறய நாள் எந்துருச் சியா ஏ போடி நா வரல அப்படி இம்யா கூப்புடு விழாடுறதுக்கு காலயில இவன எழுப்பி விட்றதே அவளாத்தா இருப்ப அவன கிச்சன்ல இருந்து நா பாத்துக்கிட்டே இருப்பே சமைச்சுட்டே எட்டி எட்டி பாப்ப ஒரு நேரம் சிரிப்பா தா இரு வந்து ஒரு நேர அது பண்றது பாத்தா கோவமா வருது
இந்த இது வந்து ஏன்ட வந் படுத்துகுடு படுத்துருச்சுன்னா அவ அடிச்சு போடுவா நீ என்ன எங்க அம்மா மடில வந்து படுக்கற நீங்கி ஓடிப்போ அப்படின்னு ஐயே இது என்னா பண்ணுது தெரியுமாடி லேச தரை கூட்றபோய் இருந்த வாச தேலி ப்போம்ல வாச தெளிக்கும் போது கூட்டி விட்டுட்டு அந்த பக்கம் தண்ணி நிறுத்தி விட்டுட்டு படியில உக்காருவே உக்காந்தனே வேகமா வந்துருது வந்து என்ன பண்ணுது நா கை வச்சிருப்பேன்ல்ல அது மூக்க வச்சு த தட்டி தட்டி தட்டி ஆ தலைக்கு கொண்டு வருதுடி தடைவி விடணுமா நா அது எவ்ளோ அழ எவ்ளோ அழகா மூக் மூக் க வச்சு தட்டி தட்டி கைய தடவி வுட சொல்லுது பாத்துக்க அறி
அது தடவி வுட்டா அப்டியே சொகமா அப்டியே வாழாட்டிக்கிட்டே அப்டி
அ நம்ம அப்டியே இப்டி தடவி வுட்டுட்டோ அப்டி விட்டு தட விட்டுட்டு விட்டுட்டோன்னு வச்சுக்க மறுபடியு மறுபடியு அந்த கைய மண் மண்டைய வச்சு பண்ணுது நான் காமிப்பே அதா எவ்ளோ ஒரு இதா இருக்குக அதுக
அவங்க அம்மாவா இருந்தா செய்யும்ல நம்ம தானே பிரிச்சு கூட்டிட்டு வந்தட்டு நானு ஒரு நேரொ வந்தா நல்ல மூடு இருந்தா தடவி குடுப்பே ஒரு நேரொ வந்த கண்ணத்த புடிச்சி பட்டு பட்டு ரெண்டு அர வுட்டுட்டு போடி எனக்கு சமைக்குணுட்டு ஓடி போய்ருவே
அ அதா கரெக்ட் இந்த பிள்ள அடிச்சு புடு டப்பு டப்புனு இந்த புல்ல நேரங்காலோ வட்டது வாட்ல அடிச்சு புடுவா டக்கு டக்குனு ஒரு நேரொ கொஞ்ஜூவா கண்மிணி ரி கீறி டு
ம்
ஒரு நேரொ டப்புன்னு அடிச்சி புடுவா அவாட்டுல நா திட்டுவே வாயிலா ஜீவன போய் எதுக்குள்ள இப்டி அடிச்சுக்கிட்டே இருக்க பாவம்ல்லையாது அப்டின்
ம்
பாவம்மில்லையா அதுக்கு என்ன சொல்ல தெரியு என்ன அது பண்ண தெரியுமா அத போய் அடிச்சு என்ன பண்ண
ஒரு ஃப்ளோ ல தா அதுக்கப்ரோ திருப்பி நம்ம தானே கொஞ்ரோ அத
கொஞ்சுது அதுக்காக பாவமில்லியா அந்த ஓடி ருச்சா ஓடிட்டு வந்ததுக்கு அன்னைக்கு குச்சி எடுத்து டம்மு டும்ன்னு அடிக்றா பாத்துக்க அதுக்கு என்ன தெரியு அது ஓட தா தெரியு வேற என்ன செய்யு அது டம்மு டும்முனு அடு ச்சுகிட்டு இருக்கா குச்சிய வச்சு மட்டு மட்டு மட்டுனு நா திட்டி வுட்டுடே இவ்ளோ அடி ரெண்டு அடிய வேற போட்டுவுட்ட அடிக்காத இந்த புள்ளய பாவோ அப்டில்லா அடிக்க கூடாது வாயிலாத ஜீவன் அப்டின்
அ ஏன்டி இப்ப இந்த கால் வந்திருக்கே இதுக்கப்றோ இந்த பேலன்ஸ் கால் நாளைக்கு கண்ட்டின்யூ பண்ணலாமா
அ கண்டின்யூ பண்லாம் புள்ள நாளைக்கு பண்ணலா ஆமா ஆமா அப்டியேதா இருக்கு சேரி வர்ராருடி வந்துட்டாரு கட்பன்னவா டைம் ஆய்டுச்சு கட் பண்றா அ சேரி அம்பது அம்பது
சேரி ம் ஏ இனி ஒரு ஆறு நிமிஷோ இருக்குடி அஞ்சு நிமிஷோ இருக்குடி
அப்டியே பேசிகிட்டே இருடி
அ அப்டியே நானே கட் பண்ணிக்ற அ நானா கட் பண்ணிக்ற ஆய்ருச்சு ஆய்ருச்சு